அக்கா குட் மார்னிங்க்கா நல்லா இருக்கீங்களா ஆஹ் நல்லா இருக்கேன்கா
சாப்பிட்டீங்களா
டாச்சுகா உங்களுக்கு முடிஞ்சுதா பிரேக்ஃபாஸ்ட் மார்னிங்
ஆஹ் முடிஞ்சதுப்பா என்ன சாப்பிட்டீங்க
டிஃபன் தாங்க இட்லி
ஆஹ் ஓகே ஓகே இன்னைக்கு சமைக்கலையா
இல்லங்க இல்லையே ஆஹ் கடைல இருக்கேன் கடைக்கு வந்திருந்தேன் வெளியே பிசனஸ் வேலையா வந்திருந்தேன் சரி இங்கே வந்து கால டிபன் வெளியே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வெளிய பண்டேன்
செரி செரி செரிப்பா
இப்பதான் மார்னிங் டிபன்லாம் முடிஞ்சுதுக்கா உங்களுக்கு
ஆஹ் சொரக்கா பாசி பருப்பு கூட்டு
ஆஹ் ஆஹ்காம்பினேஷன் நல்லா இருக்கும் சொரக்கா பாசி பருப்பு கூட்டு சப்பாத்திக்கு ஓகே ஓகேக்கா
ஆஹ அந்த கூட்டே வச்சுட்டேன்ப்பா ஹலோ கேக்குதுங்களா
கேக்குதுங்களா அந்த கூட்டே மதியானத்துக்கு வச்சுட்டேன்ப்பா சாப்பாடு வச்சிருக்கேன் ஹலோ
உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுதுக்கா கொஞ்சம்
என் பா இப்ப கேக்குதாப்பா
ஆஹ் இப்ப கேக்குதுக்கா நல்ல கேக்குது ஆஹ் மதியம் பிப்ரேஷன் பண்ணிட்டீங்களகா மதியம் என்ன சாப்பாடு ங்களா ஓகே ஓகேக்கா பசங்களாகா
பசங்க எல்லாரும் கிளம்பிட்டாங்க
ஆஹ்
ஆஹ் ஸ்கூலு ஆஹ் ஸ்கூல் காலேஜ் கிளம்பிட்டாங்க சரி நீங்க பிசினஸ் பண்றதா சொன்னீங்க இல்லலைங்களா உங்க பிசினஸ் பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க
ஓகே சுயர்க்கா நமக்கு இங்க டெக்ஸ்டைல் பசினஸ் பண்ணிட்டு இருக்கோம்கா
ஆஹ் சரிப்பா
இப்போ வந்து ரிஜாய்லர் ஷாப்லாம் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இதுக்கு முன்னால பரபூர்ல வேற ஒரு லொகேஷன்ல ஹோல் சேல் பண்ணிட்டு இருந்து
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஆஹ் இப்ப வந்து அவுட் ல்ல நாங்க ரிட்டலர் ஷாப் வச்சுட்டு இருக்கோம்
ஆஹ
பர்ச்சேசிக்கலாம் பாத்தா மேக்சிமம் வந்து இதுல இருந்து பண் பண்ணிட்டு இருக்கோம் கிட்ஸ் ஐட்டம் ஆஹ் கல்கட்டாலா பாம்பேல ஆஹ் டெல்லி பெங்களூர் அங்க அங்க லாங்கு வந்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம்
சேரி பா
ஆஹ பண்ணிட்டு வந்து இங்க ரீடைல்ல பண்ணிட்டு இருக்கும் ஹோல்சேல் வந்து பல்க் குவாலிட்டி பண்ணும் போது நம்ம ஹோல்சேல் பண்ணி
சரி இப்ப எங்களுக்கு வேணும்னா நாங்க வாங்கிக்கலாங்களா
ஆஹா அக்கா அது எந்த மாதிரி ஐட்டம் சொன்னீங்கனா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க அரேஞ்ச் பண்ணுவோம்கா
சேரிப்பா கொரியர் போடுவீங்களா
ஆஹ் போடு போடலாம் போடலாம்க்கா அது குவான்டிட்டி பொருத்துக்க எபடி இப்டி என்ன ஏது சொல்ட்டு இல்ல ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்ன்னா நம்ம வந்து இது அதிகமா நம்ம இதுப்
பண்றது இல்ல ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ்
ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்னா ஆஹ் நார்மல வந்து இது இதுல பண்றாங்க இல்லைங்களா அந்த மாரி நம்ம பண்றது கெடயாது
பல்க் குவான்டிட்டினா மட்டுந்தா நீங்க கொரியர் போடுவீங்க
ஆமா ஆமாக்கா
ஆஹ இல்லாட்டி போடமாட்டீங்க ரெண்டு பீஸ்கு போடமாட்டீங்க இல்ல இல்ல புரியுது புரியுது நீங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் மட்டுந்தா பண்றீங்க ஹ ரீடெய்ல் மாரி சின்ன தா
ரீட்டெயிலா வந்து வெளியே இருக்கு லாங்க்ல இருக்கு நம்ம லாங்க்ல இருந்து ரிட்டெயிலர் வந்து பண்றதுல ஏன்னா ரிட்டெயில நம்ம பண்றதால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா நெறைய பேரு பண்ணிட்டு மறுபடியு ரிட்டன் குத்துறாங்க்கா
செரி செரி செரி செரி அதனால கொஞ்ச அது வேண்டான்ட்டு விட்டு
ஆமா நேத்து போயிட்டு இங்கந்து நம்ம சிங்கிள் பீஸ் வந்து நம்ம அனுப்ச்சிவுட்றோம் கஷ்டமர் கேக் குறாங்க சொல்ட்டு அனுப்புறோ அவுங்க என்ன பண்றாங்க அது செக் பண்ணிட்டு யூஸ் பண்ட்டு ஒன் ஒன் டே டூடே யூஸ் பண்ட்டு மறுபடியு ரிட்டன் போட்டுக்கிறாங்க
ஓ யூஸ் பண்ணிட்டு ரிட்டன் பண்றாங்களா
பண்டு ரிட்டர்ன் பண்றாங்க சில பேர் என்ன சொல்றாங்க அத வந்து எங்க சைஸ் செரில அதனால நாங்க ரிட்டர்ன் பண்றோ சொல்றாங்க ஆனா இங்க வந்து பாத்தா அவுங்க யூஸ் பண்ணதுகாண ஃபர்ஃப்யூம் ஸ்மெல்லு
ஆஹ் ஆஹ் அடையாள எல்லாமே இருக்குது கண்டிப்பா தெரியு இப்போ ஆ யூஸ் பண்ணா கண்டிப்பா இருக்கு புலியா ஏ ஆன்லைன் ஷாப்பிங் நல்ல வந்து பெ பெனிபிட் நினைக்கிறீங்
இல்லக்கா ஆன்லைன் ப சேல்ஸ் வந்து ரொம் இப்போ வந்து இதுக்கா ப்ராப்ளம்கா எல்லாமே ஆமா ரிட்டன் அதாவது டம் பாலிஸ் இல்லமந்ததுன ஓகே
ஆஹ் ஆஹ் நீங்க ரிட்டர்ன் பாலிசி ஏன் குடுக் இருறீங்க ரிட்டர்ன் இல்லன்னு சொல்ல வேண்டியது தானே
இப்ப கஸ்டமர்ஸ்க்கு ரிட்டர்ன் பாலிசி தான் அவங்களும் சரி ஆர்டர் பண்ண மாட்டாங்க ஓ ஒரு ஒரு கம்பெனில வந்து ஷேர் சைஸ் வறதில்ல நமக்கு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ஒரு கம்பெனி ஒரு சைசா வரும் இன்னொரு கம்பெனி இன்னொரு சைசா வரும் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அவங்க துனி மித்த
ஆஹ் செரி செரி செரி செரி ஆஹ் இப்ப மதி
வேற விஷேசத்த சொன் நம்ம வந்து அந்த மாரி இது பண்றதுல்ல
பண்றது இல்ல பண்றது இல்ல அதுவும் நல்லதுதான்ப்பா இப்ப நானுமே சும்மா வீட்ல நைட் டி இன்ஸ்கட் அந்த மாரி தான் வந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கேன் எடுத்துட்டு போய் ஒரு வாரம் வச்சுக்றாங்க ஒரு வாரம் வச்சுட்டு முடிச்ட்டு இது எனக்கு சைஸ் பிரச்சன இந்த நைட்டி இந்த கலர் வேணாம் நான் வேற கலர் எடுத்து க்கவா அப்டின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் பொறுத்து நம்ம அது போயிடுச்சு நெனப்போம் ஒரு வாரம் பொறுத்து எடுத்துட்டு வந்து குடுத்துட்டு போறாங்க வீட்ல அஹ் பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சின்ன ஒரு மைண்ட்ல வந்து இது இதுவாகுது பண்ணலாமா இப்போ இது இதெல்லாம் எனது வந்து ஸ்மால் பிஸ்னஸ் தான் வீட்டுக்குள்ளேயே வச்சு பண்றதுனால
ஆமாக்கா
இது செரி நமக்கு வந்துருச்சு அப்டின்னு சொல்லிட்டு நம்ம நெனைப்போம் ஆனா அது உடனே ஒரு வாரம் பொறுத்து கொண்டு வந்து குடுத்துட்டு போயிட்டு அமொண்ட்டு ரிட்டர்ன் குடுக்கறீங்களா அப்டின்னு கேக்குறாங்க
அந்த மாரி ப்ராப்ளம் இப்ப நீங்க நேர்ல
ஹலோ அந்த மாரி ப்ராப்ளம் வர்றதுனாலதான் கொஞ்சம் யோசிக்கிற மாரி இருக்கு பிசினஸ் பண்றத பத்தி
இருக்கும்போது அந்த நமக்கு லாஸ் ஆகுது பிளஸ் அவங்க யூஸ் பண்ணிட்டு குடுக்கறனால சின்ன வந்து சின்ன ஃபால்ட் இருந்தா கூட
ஆமா
காலேஜி எதாது அலுக்கு மாரி பண்றது அவுங்க யூஸ் பண்ணிற்றாங்க நம்ம பாக்க முடிறதில்ல எல்லாமே எல்லா கஸ்டமர்சு நம்ப வந்து ஜெனியுனா தா ஆமா எல்லா கஸ்டமர்சு ஜென்யுனா நம்ப எல்லா கஸ்டமர்சு ஜென்யுனா இருக்றது இல்ல ஒரு சிலர் க்ளீனா இருந்துறாங்க ஒரு சிலர் வந்து ஒரு பண்றதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் ஆவுது
அது தா அது தா அது தா இல்லப்பா அவங்களுக்கு வந்து அது எதனால வருதுன்னா மீஷோ மாரியான ஆன்லைன் ஷாப்பிங்ல வாங்கிட்டு அஞ்சி நாள் குள்ள ரிட்டன் அனுப்பனோ இல்லையா ரிட்டன் ஆப்ஷன் குடுக்குறாங்க அதனால அவுங்க யூஸ் பண்ணிட்டே போடுறாங்க நெறைய பேரு அது வந்து ஏன் கண்ணெதிர்க்கவே இருக்கவே நா பாத்திருக்கேன் ரிட்டன் போட் வாங்கிட் டு அன்னைக்கு பங்க்ஷன்க்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க
ஆமாக்கா
பண்ணிக்கிட்டு அத வந்து ரிட்டன் போட்றாங்க
ஆமா அந்த மாரிதான்க்கா அது அதனால அதெல்லா கொஞ்ஜோ அது கொஞ்ஜோ அதெல்லா அவாய்ட் பண்ணிட்டு இப்போ செரின்ட்டு பண்ணா ஓஸ் மட்டு பண்லான் ஹோல்சேல்னா பல்க் குவான்ட்டிட்டி அவங்களுக்கு கொண்டு போயிறாங்க நமக்கு எதும் ரிட்டன் வர்றர்துல ஆமா இ அதுல ரிட்டன் வந்து அதுல டேமேஜ் ப்ராப்ளோ எதாது இருந்ததுன நம அக்செப்ட் பண்றோ டேமேஜ் ப்ராப்ளோ அந்த மாரி இருந்தா மட்டு நம்ம அக்சப்ட் பண்றோ ஹோல்சேல்ல பண்ணும் போது இந்த மாரி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ்சு டேரக்ட்டா இங்க நம்மோ ஷாப் இருக்கறனால இங்க டேரக்ட்டா வந்து ஏத்து போறாவங்க பண்றாங்க கு குடுக்குறோ இல்லனா நம்ம ட கொரியர் அனுப்றது வெளிய அனுப்றது அது மாரி நா ஸ்டாப் பண் டகர்ணா
அது பிரச்சன இல்லாதது தா அது பிரச்சன இல்லாதது தா அது பிரச்சனையே அது தா அது தா அது தா ஆ ஆ ஆ இப்போ மதியத்துக்கு லன்ச்சுப்பா ஹலோ மதியோ லன்ச் என்னப்பா பண்றீங்க மதியம் லன்ச் என்ன பண்ணுவீங்க
ஆஹ் லஞ்சு ஆமா இங்க கடையிலயே சமைச்சுப்போங்கா மேல ரூம் இருக்கு செப்ரேட்டா இருக்கு ரூமு ஆ இங்க நம்ம ரெகுலரா ஓட்டல எல்லாம் செட் ஆவாது இங்க மூணு பேர் நாலு பேர் தங்கி இருக்கும் ஓட்டலகே ஒரு டெய்லி ஆயிரமா தொய்க வேண்டியது வரும் தௌசண்ட்ருபீஸ்வைக்க வேண்டியதான் வரும் இங்க நம்ம சமைச்சி என்னன தேவையோ நாம இங்கே சமைச்சு சாப்பிக்கறன் அக்கா ஆஹ் இப்ப நீங்க இப்ப புதுசா ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா அக்கா இல்ல முன்னருந்து செஞ்சட்டு இருக்கீங்களா
பிசினஸ் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன்பா ஆ பன்னிட் பண்ணிட்டு இருந்த முன்னாடியுமே ஒர்க் பண்ண போனன் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணும் போது கொஞ்சோ நடுவுல ஸ்டாப் பண்ணே மறுபடியும் இப்ப ஒர்க்குய் பண்ணிட்டேன் ஆனால் மறுபடியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்கேன் இன்ஸ்கட் நைட்டி மட்டும் தான் பண்றேன் இந்த கவரிங் ஐட்டம் கொஞ்சோ பண்ணுவேன் நான் வீட்டுக்குள்ள தானே பண்றேன் வீட்டு ட்ல பன் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டு மட்டும் தானே இது பண்ணும் ஆஹ் அதனால பெருசா எல்லாம் கடைமாதிரி எல்லாம் வைக் ல அந்த ஐடியா
இல்ல நாங்க வீட்டுல பிஸ்சனஸ்க்கு அந்த மாதிரிதான் பண்ணிருக்கேன் டேல் போற ஐட்டம் ஒரு சில ஐட்ட டமா எடுத்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து வீட்லயே வச்சிருவோம் மொத்தமா வீட்டு பக்கத்தில்லவங்க கே
ஆஹ் அப்படிதான் வாங்கிட்டு போறாங்க இங்கையும் ஆஹ் இப்ப மறுபடியும் சாரீஸ் கூட கொஞ்சோ ஆன்லைன்லே பண்ணி நினைக்கிறேப்பா அது ஏதாவது கேட்டாங்கன்னா ஆன்லைன்ல அமுச்சு ஆன்லைன்லேயே பண்ணிடுறே
ஆன்லைன்ல பண்றீங்களாக்கா ஓக்கே ஓகேக்கா அது கொஞ்சோ கொஞ்சோ தான் அப்பயே கொஞ்ச கொஞ்சமா எக்ஸ்டண்ட் பண்ணிக்
எக்ஸ்டென் பண்ணனும் பண்ணனும் அதுதான் அதுதான் அதனால தான் ஐடியா கேட்டேன் ஏதாவது நைட்டீஸ் ஏதாவது வேணும்னா நீங்க சென்ட் பண்ணுவீங்களா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஆஹ் இல்ல பண்ணலாம் பண்ணலாம்க்கா பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது வேண்ணுனா கூட சொல்லுங்க
ஆஹ் ஆஹ் ஆஹ் செரி செரி செரி செரி செரி அதனாலதான் செரி என்ன ஒரு ஜப் பிரியா நமக்கும் கெடைக்கும் சரி பிசினஸ் ஐ பிஸ்னஸ் பண்றவங்கள கேட்டா பிஸ்னஸ் ஐடியாஸ் வந்து நெறையவே இருக்கும் ஆஹ் ஆஹ்
இல்ல கண்டிப்பா பண்ணலாங்க உங்களுக்கு என்ன மாதிரி ஐட்டம் அதிகமா நீடு
ஆஹ் ஆஹ் அதுதான் எனக்கு இன்னர்ஸ் இன்ஸ்கர்ட்
இன்ஸ்க்ட் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாங்க நீங்க லோக்கல்ல தான் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இன்ஸ்கட் எல்லாம் உங்களுக்கு பல்க் குவன்றட்டி யரோண்ட வெளிய வேணா கூட உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணி தரே ஆலா சைஸ் வந்து நல்லா ப்ரீ சைஸா நல்லா இருக்கு
ஆ மெட்டீரியல் எனக்கு நல்லாயிருகனு சைச விட எனக்கு மெட்டீரியல் நல்லாயிருந்து கஸ்டமர் வந்து சாட்டிஸ்பைட் ஆயிட்டு நம்ம கிட்ட மறுபடியும்வர்ணு
கண்டிப்பா கண்டிப்பாகா அது நீங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ஆஹஒரே ஒரு பண்டல் மட்டு போட்டு யின்னா அது நம்ம கொஞ்ச குவான்ட்டி எடு எடுதா வராது நம்ம ஒரு அம்பது பீஸ்நூறு பீஸ் இங்கிருந்து அது லோகல நீங்க பர்சஸ் பண்ணிட்டுவந்தலாம் ஆனா இது பாத்திங்ன்னா வெள்ளேருந்து வரது வர் வது பாத்திகன்னா ஒரு பண்டுல வரு அந்த பண்டல் பாக்குபோதே நீங்க வந் மேம் மினிமம் அது ப்ஹடி பிப்டி கலர்ஸ் இருக்கு நீங்க மேய்ன் கலர் டுவெண்டி கலர்ஸ் போட்டா கூட உங்களுக்கு அத அதே வந்து ஒரு பண்டல வர மாதிரி வரும்
ஓஓ செரி செரி எத்தனை பீஸ் வரும்
ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி த்ரீ ஹண்ட்ரட் குள்ள வரும்ங்க து பீஸ் ஆமா ஒரு பீஸ் வந்து ஒரு பத்து பத்து அஞ்சு கலர் வச்சுக்கோங்க அஞ்சு கலர் இல்ல பத்து அஞ்சு பீஸ் ஒரு. கலருக்கு குறஞ்சது எ ஆமா குறஞ்சது நாற். முப்பது கலரு இருக்கு. நீங்க மெயினா ஒரு. க்கெல்லா வேணும்னா கூட. இருபது இன்டு அஞ்சு எவ்ளோ ஆகுது. அதே உங்களுக்கு எரநூரு பீஸ். ஆகுது இல்லைங்களா. எரநூரு பீஸ்னா குறஞ்சது இருபது. இந்தலவுனாவே உங்களுக்கு அந்தளவுக்கு ஆயிடு.
அதுதா அதுதா அதுதா உம் சேரிப்பா. ஆஹ ஆஹ ஓகே ஓகே நன்றிப்பா நன்றிப்பா. ஆஹ ஓகேப்பா ஓகே நன்றிப்பா.
ச்சு.